ஆ
வணக்கம் தோழி நா பேசுது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க இன்னைக்கி நாள் எப்டி போச்சு
ஆ இன்னைக்கி நாள் ரொம்ப அருமையா போச்சு தோழி உங்களுக்கு இன்னய நாள் எப்டி போச்சு
ஆ பரவால்ல எனக்கு எப்பயுமே நல்லா போனதே இல்ல டெய்லி ஏதாவது வீட்ல பிரெச்சன தா இருந்துட்டே இருக்கு நேத்து எங்க ஹஸ்பண்ட்டு ஓஃப்
ம் ஓகே தோழி ஆ நம்ம இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி பாக்க போறோ அப்டினா கல்வி அப்டிங்கிற தலைப்ப பத்தி பாக்க போறோ உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள நீங்க பகிர்ந்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள நா உங்ககிட்ட பகிர்ந்துக் கிறே சரி தானே தோழி
ஆ சரிதா
ஆ ஓகே தோழி கல்வி அப்டிங்கிறது என்னா அப்டின்னு சொல்லலா அப்டின்னா ஆ நம்ம வீட்ல இப்ப ஒருத்தவுங்க படிச்சாங்க அப்டினா நம்மளோட அ வீட்ல உள்ள அனைவருக்கு கல்வி கெடைச்ச மாரி அது மட்டு இல்லாம நம்மளுடைய ஒரு தலைமுறையே உயர்த்துறது அப்டின்னு சொல்லிட்டு அ சொல்லுவாங்க தோழி அது உண்மதா இப்ப வந்துட்டு நம்ம ஒரு ம் படிப்பறிவே இல்லாத ஒரு குடும்பத்துல பெறந்திருந்தாலு நம்ம படிக்கிறது மூலமா நம்மளோட தலைமுறை அப்டிங்கிறது கண்டிப்பா உயரு அ நம்ம ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பமா ரு க்கலா நம்ம படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனோ அப்டினா அதனால வந்துட்டு நம்மளோட குடும்பத்தோட பொருளாதாரோ அப்டிங்கிறது அ உயரு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கைல கல்வி அப்டிங்கிறது ரொம்பவே முக்கியோ அப்டின்னு சொல்லிட்டு நா நெனை க்கிறே தோழி நீங்க உங்க கருத்த சொல்லுங்க
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அ இப்போ ஒரு வீட்ல வந்து அ ஒரு ஒரு வீ்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க நெறைய பேரு எல்லாருமே வேலைக்கி போவாங்க பொருளாதாரத்தில உயர்ந்திருப் பாங்க சீக்கிரமே ஆ டெவலப் ஆகி பெரிய பெரிய லெவல்லா ருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துல என்னன்னா நெறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தர் படிச்சு அந்த குடும்பத்த டெவலப் பண்ணுவாங்க ஆ அந்த மாரிதான் அ எஜிகேஷன் என்பது கல்வி என்பது நீ சொல்றது கரெக்டு தா
ம் ஆமாம் தோழி அது மட்டு இல்லாம ஆ கல்வில இன்னு நெறைய வந்துட்டு நம்ம உதாரணங்கள் சொல்லலா இப்ப வந்துட்டு ஒரு ஒருத்தவுங்கள் கு ஒரு ஒரு ரோல் மாடல் அப்டிங்கிறவுங்க கண்டிப்பா இருப்பாங்க அதே மாதிரி என்னகிட்ட என்ன என்னனுட என்னோட கருத்து என்ன அப்டினா அ நாம் ன் வந்துட்டு பாத்தீங்க அப்டின்னா ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு அ ஆசிரியர் வந்துட்டு பாட நடத்துனாக ஆ அவங்கள பாக்கும் போது எனக்கு என்ன தோணுனா நமக்கு ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது பஸ்ட் சி நமக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது நம்ம இப்டிதா வாழ்க் திலே என்னா பண்ணணு என்னென்னல்லா கத்துக்கோணு அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு முதன் முதன்ல வகுப்பு எடுத்தவங்கள நம்மளால கண்டிப் ப்பா மறக்கவே முடியாது அவங்கதா நமக்கு என்னா சொல்லித் தருவாங்க அப்டின்னா அடுத்தடுத்து வாழ்க்கேல எப்டி அடுத்தடுத்த எடத்துக்கு போகலா அப்டிங்கறத சொல்லி தருவாங்க அந்த வகையில பாத் தீங்க அப்டின்னா அ நம்மளுக்கு வகுப்ப எடுத்த ஆசிரியர்கள் என்னைக்குமே வந்துட்டு நம்ம மறக்கவே கூடாது அதே மாதிரி பாத்தீங்க அப்டின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு நெறைய அ ஆசிரியர்கள்ல்லா நம்ம ஆ சொல்லி தந்துட்டே இருப் ப்பாங்க அதே மாரி பாத்தீங்க அப்டின்னா கல்லூரிலயு அதே மாரிதா கல்லூரியில நம்ம போகும்போது நமக்கு ஆ அந்த கல்லூரி முதல் ஆ ஆண்டுல வந்துட்டு வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் அப்டிங்கிறது நம்ம மறக் வே முடியாது அதெல்லா வந்துட்டு நம்ம நினைவுல இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி நம்ம அவங்கதா வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்டின்னா வாழ்க்கையில எது முக்கியோ எது முக் கியோ இல்ல எது நா படிக்கணு நமக்கு புடிச்ச மாதிரி படிக்கணு அப்டிங்கிறதையு சொல்லி தருவாங்க ஆ நமக்கு நெறைய கனவுகள் இருக்கு நெறைய கனவுகள் இருந்தாலும எந்த கனவு வந்துட் நமக்கு கண்டிப்பா நறைவேறு எத நோக்கி போனா நம்மளுடைய வாழ்க்கேல நம்ம முன்னேற முடியு அப்டிங்கறது எல்லாமே பாத்தீங்க அப்டின்னா நமக்கு வகுப்படுத்த எல்லா ஆசிரியர்களுமே நமக்கு சொல்லி தருவாங்க அ இதுல இருந்து நம்ம அந்த கல்வி அப்டிங்கிற தலைப்புல பாத்தீங்க அப்டினா இதெல்லா வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குபு உதவியா இரு உதவியாவே நமக்கு கூட வர்றவங்க யாரு அப்டின் பாத்தீங்னா ஆசிரியர்கள் நெனைக்கிற தோழி அ நீங்க உங்க கருத்துக்கள பகிர்ந்துக்கோங்க
ஆமா எனக்கு அப்டிதா நானு ஒன்னா கிளாஸ் படிக்கு போது ஒன்னாம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு ஒரு டீச்சர் ஆவனு மறக்கவே முடியாது அவங்கதா முதன் முதல்ல எனக்கு வந்து இந்த அ ஆ போடுறதெல்லா கையைப்பிடிச்சி ஸ்லேட்ல எழுதி பொட்ல எனக்கு இன்னு அந்தது அப்டியே மெமரியில அப்டியே இருக்குது நாலா அடிக்கடி நெனைச்சி பாப்பே பாத்துக்க அந்த டிச்சர் இன்னு கூட அந்த முகம் கூட எனக்கு அப் டியே இருக்குது ஆ ஆய் அந்த டீச்சர் தா எனக்கு பர்ஸ்ட் பர்ஸ்ட் இந்த கையை பிடிச்சி எழுதி குடுத்தது அப்புறம் வந்து நீ சொன்னது மாரி இந்த காலேஜ்ல வந்து நம்மளுக்கு இம்பாடனா இந்த இந்த இதுவா படிச்சா இந்த இந்த வேலைக்கு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ம் அந்த சைடு கம் நாங்க படிச்ச பள்ளிக்கூடன் காலேஜ் பக்கம்லா பிள்ளைகளுக்கு வந்து நெறைய பேர் வந்து ரூரல் ஏரியால இருந்து வருவாங்க நிறையேப் ரூரல் ஏரியானா இந்த ஆ அது என்ன சொல்றது டெவலப்பே இல்லாம இருக்குமிலப அந்த ஏரியாலந்து நெறைய பேர் வந்து படிக்க வருவாங்க அ எஜிகேஷன்ல வந்து நெறைய பேரு அவ்ளகா அவ் அவங்க ஃபேமில நெறைய பேர் இருக்க மாட்டாங்க இவங்கதா ஃபர்ஸ்ட் பஸ்ட் எஜிகேஸ் டிகிரி ஹோல்டர் இருப்பாங்க அந்த மாதிரி படிக்க காலேஜ் வர பிள்ளேலலா எல்லா டீச்சர் உட்கார வச்சி நெறைய சொல்லு சொல்லுவாங்க இ இது படிச்சா இந்த வேலைக்கு போலா எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா அந்த வேலைப் போலா படிப்போட எஜிகேஷன் பத்தி இம்பார்ட்டன்ட் வந்து நெறைய எடுத்து சொல்லி அவங்க புரிய வெப்பாங்க ஆ அப்ப அப்டி இருந்துது ஆனா இப்ப இருக்கிற காலேஜஸ் பள்ளிக்கூடம் கல்லூரில்லா அப்ப இருக்குதா என்னா தெர்ல ஆனா எல்லாரு சொல்றாங்க அப்ப எஜிகேஷன் வேற இப் ப்ப இருக்கற எஜிகேஷன் வேற அதெல்லா இப்ப டிஸிப்ளின் இந்த மாரில்லா சொல்லித்த தர மாட்றாங்க அப்டின்னு கேள்விப்பட்டே அது உண்மையா என்னனானு தெரில ம் நீங்க அத பத்தி என்ன சொல்றீங்க ஆனா ஒவ்வொரு ஊர் எல்லா அப்படி இந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு ஆனா கோயம்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப வர டீச்சர்ஸ்ல்லா நெறைய வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாரி லா அந்த காலத்துல நம்ளுக்கு இருந்தாங்கள டீச்சர்ஸ் எல்லா நெறைய டிசிப்ளின் சொல்லி ரதே இந்த இது படிச்சா இந்த வேலைக்கு போலா அந்தமாரி எல்லா இப்ப இருக்க டீச்சர்ஸ் சொல்லி தரதுலேன்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அ பேரண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா பேசிக்கிட்டாங்க எங்கதுலயே நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி
இப்ப கல்வி தரம் அப்டிங்கறது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாரிதா தோழி இருக்கு இப்ப வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடோட இருக்கறவங்களு நா இருக்கறாங்கதா ஆனா இப்ப பாத்தீங்க அப்டின்னா கொஞ்சோ ஈடுபாடோட இருக்றவங்க இருக்கறாங்க ஈ டுபாடு இல்லாதவங்களு இருக்கறாங்க அது என்ன சொல்றது அவங்க அவங்களோட வே ஆப் டீச்சிங் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா தோழி இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஸ்கூல் பெட்டரா இருக்கு எந்த காலேஜ் பெட்டரா இருக்குன்னு பாத் துட்டு அதுல நம்மளோட குழந்தைங்கள நம்ம சேத்தோ அப்டின்னா அவங்க வாழ்க்க கில அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு தோழி
ஆமா முன்னாடி காலத்துல எல்லா பாத்தா நெறைய பேத்துக்கு படிக்கறக்கு வாய்ப்பே கெடைக்காதாமா எங்க அம்மா காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா நெறையா பேர்த்துக்கு வந்து படிக்கறக்கு அவ்ளவுக்கா வந்து வாய்ப்பே இருக்காதாம்மா அப்ப வந்து எல்லாத்துக்குமே அப்ரோ அஞ்சாங் கிளாஸ் மேல படிக்கணும்னா நெறைய பணம் கொடுத்தா படிக்க வேண்டியிருக்கு ஃப்ரீ எஜுகேஸ் ன் பாத்தீங்னா நெறைய பா நெறைய கல்லூரில எல்லா இருக் காலேஜ்ல கல்லூரில பள்ளி கூடத்துல இருக்காதாமா அப்ரோ அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போபது ஒரு பஸ்ட்டாண்டர்டா என்னவோ அவங்க பா பதினொன்னா ஒன்னாங் கிளாஸ் படிச்சிட்ருக்கும் போது அந்த காமராஜர் காலத்துலதா அவுங்களுக்கு வந்து இந்த அ ப்ரீ எஜூகேஷன் அவர்தே கொண்டு வந்ததாமா அப்பதா எல்லாரு அப்ப இருந்துதா ஒரு செவன்டி ஒண்ணுக்கு மேல தான் ஃப்ரீ எஜுகேஷன் ஏத கிடைக்க ஆரம்பிச்சி தாம அப்பதா கொஞ்சோ கொஞ்சமா எல்லாரு நெறைய பேரு படிக்க ஆரம்பிச்சு ஆ இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாடு வந்து நெறைய பேரு படிச்சு நல்ல ஒரு நெலமைல இருக்கறாங்க அதுக்கு மேலல்ல பாத்தீன்னா எஜூகேஷன்ல வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்கலாமா எங்க அம்மா எங்க மாமா அத்த எல்லாருமே சொல்லுவாங்க மாமாலா அந்த காலத்துலயே அ படிக்கனுனா அஞ்சாங்ளாஸ் படிச்சட்டு ஆறாங்லாஸ் ஏழாங்ளாஸ் படிக்கனா அந்த ரொம்ப சிட்டிகுள்ள போய் மதுரக்குள்ள போய்தா ட்ரெய்ன் ஏறி போய்தா படிச்சிட்டு வருவானாமா அஞ்சாங் கிளாஸ் வரைக்கு தான் அந்த ஊர் இருக்கு மாமா இப்பலா அப்ப இல்ல எங்க ஊர்லயே இப்ப நெறையா ஹயர் எஜுகேஷன்லா வந்துருச்சு உயர்நிலை பள்ளி எல்லா வந்துருச்சு இப்ப அங்கயே படிக்கறாங்க பிள்ளைக இப்பெல்லா பஸ் ஏறி ரொம்ப தூரமா போய் படிக்ணு அவசியோ இல்ல அதனால அ கல்வியோட முக்கியத்துவத்த நெனச்சு இப்ப எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்துல பள்ளிக்கூட இப்போ வீட்டு பக்கத்திலயே நெறைய பள்ளிக்கூடங்கல்லா நெறைய வந்துருச்சு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி நெறைய பள்ளிக்கூடங்கள் வந்துருச்சு அப்ரோ கல்லூரில்லா எங்க ஊர் பக்கத்துல நெறைய கல்லூரிலா கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அனால இப்ப வந்து எங்க ஊர்ல பாத்தீங்ன்னா அந் நாங்க படிக்க செட்டு போது கூட நெறைய பிள்ளை கல்லூரிக்குலா போகாது பண்டா கிளாஸ் நின்றுவாங்க அவ்ளோக்கா பாத்தா படிக்க மாட்டாங்க இப்ப பாத்தீங்கனா எல்லா பேருமே ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு புள்ளே கல்லூரி படிக்குது காலேஜ் படிக்குது நானே நெனப்ப பரவால்ல நம்ம தமிழ்நா நல்லா டெவலப் ஆயிர்ச்சு யார பாத்தாலு எல்லா வீட்டிலுமே ஒரு டிகிரி ஹோல்ட்ரு இருக்காங்க அப்டினு நா நெனைக்கிறே அப்டிதா ஆயிர்ச்சு இப்ப டெவலப் இப்பல்லா பாத்தீங்கலா படிக்கிறரக்கலா அந்த காலத்துல பாத்தீங்கனா லோன்லா கொடுக்க மாட்டாங்களா எஜுகேஷன் லோன்லா இப்பெல்லா குடிக்க கொடுக்க ஆரம்ப்ச் டாங்க இம் அதனால இப்ப பாத்தீங்கலா யார் பாத்தாலு எல்லாருமே படிச்சிருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்கனா நெறைய பேர் படிச்சதனால இப்ப வந்து வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன் சொல்றாங்க அப்ப அந்த காலத்து படிப்பு வந்து கம்மியா படிச்சிருப்பாங்க வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு படிச்சவ்ங்களுக்கு அந்த அளவுக்கு படிச்சவ்ங்ளுக்கு மட்டு வேல குடுத்துட்டு இருந்தாங்க படி படிச்சவ்ங்க வந்து கம்மியாதானே இருந்தாங்க அந்த காலத்திலேலா இப்ப எங்க அப்பாவோட சிட்டு ஆலுகளலா பாத்தீங்கனா படித் சவ்ங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க வீடு தேடியே வருமாமா வேலை கவுவர்மெண்ட் வேலையெல்லா
ஆமா இப்ப ஆமா நம்மளோட சொந்தக்காரங்களே பாத்தீங்கனா நெறைய பேர் வந்துட்டு கொஞ்சோ வயசான தாத்தா அந்த மாரிலா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருப்பாங்க நீங்க சொன்ன மாரி அவெங்க காலத்துல வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்டிங்கறது கரெக்ட்டா படிச்சவங்களுக்கு கெடைக்கு அதிகமாகவுந்துச்சு நீங்க சொன்ன மாரி நிறைய பேர் படிக்காதனால நம்மளோட ஃபேமிலிஸ் சைட்லயு பாத்தீங்கனா கொஞ்சோ வயசானவங்கலா கவர்மெண்ட்ல இருப்பாங்க ஆனா இப்ப நம்ம கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்கனா ஆ வேலைவாய்ப்பே இல்ல ரொம்ப கம்மி தானே அதனால கவர்மெண்ட்ல வேல பாக்குறவ்ங்கல்லா
ட்டு அதிகமாயிட்டாங்க படிச்சவ்ங்க அதிகமாய்ட்டாங்க வேலை வாய்ப்பு கம்மிய ஆயிடுச்சு ஆ அப்ப வந்து படுச்சவங்களுக்கு வந் வேலை வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு படிச்சும் கம்மியா இருந்தாங்க அதனால வந்து டிமாண்ட் இல்லாம இருந்தது வேலைக்குலா கொவர்மெண்ட் விலைக்கி இப்ப வந்து எல்லா தடவையு படிச்சா நா எல்லாத்துக்கு கவர்மெண்ட் வேல குடுக்க முடியாது கொடுக்க முடியாதுல அனால பாத்தீங்கன்னா நறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாம வீட்ல இருக்காங்க சொந்த தொழில் பண்றவங்க இருக்றாங்க ம் இப்ப வந்து என்ன சொல்றாங்க நிறைய பேர் படிக்காதவங்களத்த அதிகமா வேலனு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் படுச்சுட்டோ படிச்சுடோ அப் டியே வேலைக்கி போறோ வேலைகி போறோன்டு டயத்த வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர் என்னம் நம படிக்கலேன் சொல்லிட்டு நிறைய பேர் என்னா பண்ணுவாங்னா படிக்காதங்க வந்து நிறைய சொந்தமா தொழில் பண்றது ஷின ஷின தொழில அப்டிடெவலப் ஆயி மேல போறது அந்த மாரிப்லா நெறைய பேரு டெவலப் ஆயிருகாங்க ந பாத்தலந்து படுச்சவங்களோட இப்ப படிக்காதங்க நெறைய பேர் டெவலப்பீயா இருக்கறாங்க ஆனா அத வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள அத நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறணு படிச்சு படிப்ப வந்து வயசு ஏஜடா ஏஜ் ஆயிருச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி நம்மளுக்கு வந்து வேல கெடைக்காதுல
அத விட இப்பவு பாத்தீங்க அப்டினா படிக் க்கிறது பாதிலேயே நிக்கிறவங்களலா நம்ம அதிகமா பாக்க முடியல ஆ இப்ப படிக்க ஆரம்பிச்சாங்க அப்டின்னா கொஞ்சோ கண் இடைல எடைல நின்னுட்டாலுமே இப்ப வந்துட்டு படிப்ப வந்துட்டு கண்டினியூ பண்றாங்க கரசு சுல போட்டு கண்டினியூ பண்றாங்க வேலைக்கி போயிட்டே படிக்கிறாங்க ஆ அதெல்லா வந்துட்டு இப்ப வளர வளர அதெல்லா நடந்துகிட்டுதா இருக்குது தோழி அது ந ஒரு சில பேருக்கு அது வந்துட்டு உபயோகமாவு இருக்கு உதவியா இருக்கு சில கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லா இருந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிக்கிறது அதெல்லாம் தேவலைங்கன் தோழி
ஆமா அப்ப வீட்ல இருந்து படிக்கணு இப்ப வேற மாரிலா நெறைய இப்ப பள்ளிக்கூடத்துல தா படிக்கணு அவசி இல்ல வீட்ல இருந்து படிக்கிற கால எஜுகேஷன்ல இப்ப நெறைய வந்துருக்குது நம்ப வெளிநாட்டுலா பாக்குறோம்ல வீட்ல இருந்து ஸ்கூல் ஹோம் ஸ்கூலின் சொல்றாங்கல்ல ஆ அந்த மாரிலா இப்ப இந்தியாவில நெறைய பன் பன் படிக்கிறாங்களாமா கொழந்தைகளா இப்ப வந்து நெறைய கொழந்தைகள் வந்து ம் அந்த மாரி என் னோசி ன்னு ஒரு இப்ப வந்து கரஸ்பாண்டு அந்த மாரி தா இருந்துச்சு இப்ப என் யோசினு ஒரு சென்ட்ரி இப்ப வந்துருக்கு ஒரு ஒண்ணு ஒரு ஒரு போர்டு வந்திருக்குது அது என்னன்னா பிள்ளைய வந்து பாதில நிப்பாட்டிட்டு நம்ம ஸ்கூல்ல போய் படிக்க இன்ரஸ்ட் இல்லாத பிள்ளைக அதுலயே படிச்சுகலா அந்த மேரில இப்ப வந்துருக்குது அதனால வந்து நம்ம படிப்ப வந்து படிச்சு டாலுமே அந்தந்த ஏஜ்குல வந்து படிப்பையு முடிச்சுட்டு அந்தந்த ஏஜ்ல வேலையு முடிச்சிரணு நெறைய பேரு இன் வேல கெடைக்கு வேல கெடைக்குனு ட்ரை பண்ணாமே உக்காந்துட்டு ஏஜ் போய்ரு அப்புற படிச்சு படிப்பு வேஸ்ட் ஆய்ரு அந்த மாரி நெறைய நா பாத்த அளவுக்கு நெறைய பேர் இருக்கறாங்க எங்க சார்
ஆமாம் தோழி இன்னைக்கு அ கல்விங்கிற தலைப்புல நெறைய பகிர்ந்துகிட்டோ ஆ அடுத்த வாய்ப்புல கண்டிப்பா தொடர்ந்து பேசலா நன்றி தோழி
ஆ நன்றி வணக்கம்